அக்கா கேக்குதா
கேக்குதுங் ஓ உங்களுக் கேக்குதுங்களா
ஆ எனக்கு கேக்குது அச்சு லா காதுல வச்சிருந்தப்போ அது தெரியாம நெட்டு ஆஃப் ஆயிடுச்சு போல இருக்கு டிஸ்கனெக்ட் ஆயி ச்சு காலு
சே ஒ அது அக்சப்ட் ஆகுமா ரிஜக்ட் ஆகுமா தா தெரில
ஆ அது அக்சப்ட் ஆட்டிவிச்சு பத்து நிமிஷஷோ ஆகிடுச்சுல்ல அ ஆமா
சேரிடா
நீங்க இங்க கோவிலுக்குல்லா போவீங்களா அத பத்தி சொல்லுங்க உச்சிப்பிள்ளையார் கோவில்லா இருக்கே
அது போய் இது நா திருச்சில இருக்கதா பேரு ஆனா அங்க போய் பல வருடங்கள் ஆயிடுச்சு
எங்க பெரிய கோயிலுக்கு அது
உச்சி மேல போய் கீழே போயிட்டு வந்தமே எப்டியா இந்த வெட்டிங் டே கூட போயிட்டு வந்த
ஆ நாங்க ஒரு தடவ மட்டு ஒரே ஒரு தடவ மட்டு நாங்க வந்தோ திருச்சிக்கு அப்போ நாங்க வந்தோ ஃபேமிலியா கோவிலுக்கு போனோ அத தவாண்டி அங்க வேற எங்கியுமே போனதுல்ல நீங்க இந்த சைட் திருவாரூ சைடு்லா வந்துருக்கீங்களா திருவாரூர் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கெல்லா
தஞ்சை பெரிய கோயில் வந்துருக்கே நா பிளஸ் டூ படிக்கிறது இது மாரிதா வந்துருக்கே இப்போ இப்ப வந்தது இல்ல இது மாரி எதோ ஊருக்குப் போறப்ப அந்த சைட்ல வந்ததுதா
அப்படிங்களா உங்களுக்கு ச திருச்சி சென்டருங்கிறனால உங்களுக்கு அங்கயவே நெறைய எடத்துக்கு போறதுக்கான வழிகள் இருக்கு ஆ ஆமா ஆமா அதுவு ரொம்ப வசதி
ஆமா
ம் எடையில எங்காச்சு டூர் எங்காச்சு போனீங்களா குடும்பத்தோட
குடும்பத்தோட டூருக்கெல்லா போல போன வாரந்தா பழனி கோயிலுக் போயிட்டு வந்தோ
ஆ முருகர் கோயிலு போனீங்களா
நாங்க எங்க ஃபேமிலில அதிகமா டூருங்க பிளேஸ் எங்க இருக்குன்னா
ஆ
அது பேர் என்ன ஆ கோயிலுக்கு போறதுதா மிகப் பெரிய ஒரு இதாருக்
டூர்னா கோவில்தா
கோயில்
ஆ
அது எனக்கு ரொம்ப புடிக்கு முருகன் கோயில்னா எங்கேருந்தாலு போயிடுவோ
அப்டியா சேரி சேரி இங்க தேருக்கெல்லா கூட வந்தது இல்லையா தேர் விழா நடக்குமே
ம் வந்தது இல்லப்பா இங்க லோ கோயில தவர வேற எந்த கோயிலுக்குமே நா போனதில்ல எங்க அம்மா வீட்டுக்கு போவே
ம் ஏதாது சமைப்பீங்ளா ஏதாச்சு ஒரு குக்கிங் வச்சு சொல்றீங்ளா ஏதாச்சு புது டிஷ்ஷு உங்களுக்கு தெரியுமா
புது டிஷ்ஷா இந்த பிள்ளைங்களோட டாச்சர் தாங்க நா ஒருத்தந்த யூடியூப் பாத்து இந்த பேன் கேக் செஞ்சு குடுக்குறது எதா ஒன் யூடியூப்ப பாத்து செய்வே இந்த கோதுமைய வெச்சு ஏதாது பண்றது
ஆ
கெமிக்கல் ஐட்டோ இதெல்லா வச்சு செய்றதுலப்பா ஏதாது உங்க வீட்ல இருக்க திங்ஸ் வச்சு எதா செய்ய முடிமானு பாப்
உங்களுக் ரெண்டு கொழந்தைங்களா
ஆமா பொண்ணு ஒன்னு பைய ஒன்னு
ஓகே ஓகே ஓகே எதாச்சோ இல்ல இல்ல நா எனக்கின்னோ கல்யாணோ ஆகல
கேக்லா சூப்ராக்கு
ம் இனிமேதா
ம்
கடவுள் மேல இருக்காரு
ஆ ஆகனு தா ஏதாச்சு ஒரு டிஷ் பத்தி சொல்றீங்ளா செய்முறை
நீங்க உங்குளுக்கு என்ன டிஷ் செய்ய தெரியு நீங்க சமைப்பீங்ளா
ம் நா எல்லாமே சமைப்பே ஆனா நல்லா இருக்காது மீன் கொழம்பும் ரசமும்
ஏ அப்புடி
எது தெரில எப்டி வெச்சாலு இந்த ரெண்டு மட்டோ நல்லாவே வரமாட்டேங்குது அதனால அது அம்மா கிட்டவுட்டுறது ம் ரசம் எப்போ வெச்சாலுமே கசப்பா இருக்கோ
ரசம் நா சொல்ற மாரி வெய்ங்களே ட்ரை பண்ணி பாருங்க ரசம் அரிசி கழுவீங்கள
ஆமா
அது ஃபஸ்டு தண்ணிய கழுவி கீழ ஊத்திருங்க ரெண்டாது தண்ணிய கழுவி வெச் சுக்கோங்க செரிங்ளா புளி புளி வந்து ஒரு உள்ளங்கை உருட்டி ஒரு புளி ஒரு சின்ன நெல்லிக்கா பெரிய நெல்லிக்கால ஒரு சின்ன நெல்லிக்கா இருக்கோல அந்த மாரி ஸைஸ்ல புளி எடுத்துகோங்க தக்காளி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அத ஒரு பத்து நிம்ஷோ தண்ணில ஊற வெச்டு
தக்காளியையுமா ஆ
ஆ ஒரு ரெண்டையு போட்டு பெசஞ்சுக்கோங்க நல்லா ஒண்ணா கலக் குற மாரி கொஞ்சோ உப்பு மஞ்சத்தூள் இத மட்டோ போட்டு வெச்சுகோங்க நீங்க நறைய மிக்ஸில அரைப்பீங்ளா இல்ல அம்மிகல்ல அரைப்பீங்ளா மெளகு சீரகம்லா
நம்போ அடிப்போல உருண்டையா ஒண்ணு இருக்குமே
ஆ இடிக்கல் இடிக்கல் இடிக்கல் ஆ ஓகே ஒண்ணு ப்ராப்ளோ இல்ல ஆ அது இடிக்கதானே மெளகு சீரகம் ஆ பூண்டு ஆ பச்ச மெளகு போட்டாலு ப்ரச்சனல்ல இது நீங்க மிக்ஸி ஜார்ல கூட ட்ரை பண்ணி பாருங்க
ஆ
ஓஞ்சி மிக்சி ஜார்ல மிளகு சீரகம் பூண்டு வரமெளகா எனக்கு வரமெளகா போட்டாதா பிடிக்கோ வரமெளகா எல்லா போட்டு கருவேப்பில இருக்கு பாத்தீங்களா கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சமாதா இதுல போட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு அடிச்சு அப்டியே கலந்து வெச்சிடுவ ஆ மிக்சிலயே அரச்சிடுவ அத கழுவி அந்த தண்ணிய ஊத்தி அந்த ரச செரிங்களா இதா பிராசஸ் அதுக்கப்புறோ வட சட்டில எண்ணெய் ஊத்தி கடுகு வெச்சு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச வொன்னே இத நிறுத்திட்டு அதுக்கப்புறோ போட்னோ பெருங்காயப்பொடி பெருங்காயப்பொடி எப் கொண்டாந்து எறக்க போற ஸ்டேஜ்லதா போட்ணோ
அப்புடியா நா வந்து அந்த புளிக்காசரோ பாத்தீங்களா அப்பயே எல்லாத்தையு போட்ருவே
இல்ல வேண்டா அப்புடி போட்டீங்கன்னா அதோட சத்துலா போயிடோ வாசமு போயிடோ அப்புறோ என்ன பண்ணோ லைட்டா கொதி கொதிக்கக் கூடாது தலம்புலானு கொதிக்கவே கூடாது ஃபுல்லா ஆ கடலேல நொரக் கட்டிட்டு வரு பாத்தீங்னா அது மாரி நொரக் கட்டிட்டு வரப்ப மட்டு கரெக்டா ஆஃப் பண்ணி எறக்கி வச்சுட்டு டபக்குனு தட்டப் போட்டு மூடி வச்சிடுங்க
ஆ
செம டேஸ்ட்டா இருக்கு
ம் அதாவது அந்த அரிசி தண்ணிலேயே புளி ஊற வைக்கணு
ஆமா
செரி ஓகே ஓகே நா பண்றே பண்ணி பாக்குறே
நல்லாருக்கு அதே மாரி மீனுக்கு எப்டினா நல்ல சின்ன வெங்காயோ பா உங்கிட்ட ஒரு சின்ன வெங்காய ஒரு சின்ன வெங்காய நல்லா உரி தொலிவு
தேங்கா இல்லையா
எது
என்ன எண்ணெய் சொன்னீங்கா தேங்கா எண்ணெய்யா
ஆ ஹா வெங்காயோ சொல்லிட்டு
அ அ அ
நல் ஆம்மா
செரி ஓகே ஓகே அதுல போட்டு குட்டி வெங்காய போடணு
ஆமா சின்ன வெங்காயத்த நல்லா அரிஞ்சி வச்சுட்டு பூண்டு அதே மாரி ஒரு அம்மாங்க முழு பூண்டு நெறைய அ இரு
மீன் கொழம்புக்கு பூண்டு போடணுமா
மீன் கொழம்பு மெயின் பூண்டு தா
ம்
அப்றோ தக்காளி ரெண்டு புளிய முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க நீங்க சமைப் அப்பற எல்லா டிஷுக்குமே அரிசி கழுவுற தண்ணிய சேத்து பாருங்களே செம டேஸ்ட்டாருக்கு
இதுதா நா ஃபஸ்ட்டு டைம் இப்டி கேள்விப்படுறே இந்த மாரி அரிசி தண்ணில போடுற நா நெக்ஸ்ட் நா செஞ்சு பாக்குறே நா நாளைக்கி ஆ
அதோட சத்துகள்ல அரிசில தா முடியாது வேற எங்கையு போகாது
ஆ
செரி நா ஃபஸ்ட்டு இதல்ல எடுத்துட்டு ஃபஸ்ட்டு புளியகரச்சு வச்சுக்கணு நல்லா கரச்சு அந்த பில்டர் பண்ணி வச்சிருக்க தண்ணில தக்கா ஆ அதுல மெளகா தூளு மல்லித்தூளு நீ மீன் மசாலா போடுவிங்களா என்னனு தெரியாது நா போட மாட்டே எனக்கு அது புடிக்காது
மீன் கொழம்பு மசாலாவா நாங்க வந்து கொழம்பு மசாலா தா போடுவோ
ஆ நீங்க அத போட்டுக்கோங்க ஆனா நா க் சிஸ்டர் மெளகா தூள் மல்லித்தூள் தவர வேற எதும் போட மாட்டே ம் உப்பு இது மூணு கரச்சு வச்சுக்குவே ஃபஸ்ட்டு ஒரு வட சட்டில கடுகு வெந்தயம் கருவேப்பல போட்டு தாளிச்சு வுட்டுட்டு அதுக்கப்பறோ சின்னவெங்காயத்த நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்பறோ தக்காளி வணக்கி வுட்னு செரியா அதுக்கப்பறோ இந்தப் கோ புளிக்கந்த கரச்சி வச்சிருக்கோல்ல மெளகாய போட்டு இதெல்லா போட்டு அத தண்ணிய போட்டு ஊத்திர்னு ஊத்திட்டு நல்லா தலபுல இருக்கிறப்ப மாங்கா ஒன்னு இருந்ச்சுன்னா கூட கட் பண்ணி போட்டுக்கலா
எது ஃபஸ்ட்டே போட்டுருவீங்களா
அ நம்ம தா காயே போடலல்ல அதனால தல புலனு கொதி க்கிறப்பயே நம்ப கொஞ்சோ ஒரு கொதி வரப்ப மாங்கா போட்டுக்கலா
ஓகே நா என்ன பண்ணுவே கொழம்பு எறக்க போறப்போ ஒரு ரெண்டு நிமிஷ மொதல தூக்கி போடுவே
அ ஹ நீங்க அதுக்கு முன்னாடி போடக் வேகா தாம்மா மாங்கா வேகறத்துக்கு டைம் கொடுக்கணுல்ல அ அதுக்கப்புறோ அது பேர் என்ன அதுக்கப்புறோ மீ ஒரு ரெண்டே நிமிஷத்துல குக் ஆயிடு மீன போட்டு கெளற கூடாது கெளறாம தேங்கா பூ சாறு அரச்சு அத போட்டு வெறு தேங்கா மட்டு அர சு இதுல ஊத்தி
ஆ
தேங்கா ஊத்துனக்கு அப்புறோ தேங்கா ஊத்தறக்கு முன்னாடி கொதிக்கலா தேங்கா ஊத்தனக்கப்புறோ ஒரு ரெண்டே நிமிஷத்துல நல்ல தலதலன்னு கொதிச்ச ஒனே ஆஃப் பண்ணு தேங்கா கொதிச்சுச்சுன்னா சாம்பார் கொழம்போட டேஸ்ட் போயிடு
ஓகே ஓகே ஓகே நா இன்னைக்கி நா ட்ரை பண்ணி பாக்குறே அம்மா அடிக்கடி மீன் தா எடுப்பாங்க இப்போ அவுங்களே நா வச்சா ஒரு தடவ வச்செ சொல்லிட்டு போய் ஊத்திட்டாங்க நல்லாவே இல்ல சொல்லிட்டு மேல வெங்காயோ தக்காளி எல்லாமே அப் அப்டியே மெதந்தது
நல்லா வணக்கணு நம்ப வத க்குறதுளதாஙக டேஸ்டே இருக்கு நா சொன்ன மெதட்ல ஒரு தட்வ ட்ரை
ஆ நா பண்ணி பாக்கறே கண்டிப்பா இந்த சண்டேவே எடுப்பாங்க நா பண்ணி பாக்குறே அவங்க கிட்ட கேட்டு
ம்
ம் நீங்க நெறைய வருஷோ பண்ணி பண்ணி பழகிருக்கோ உங்களுக்கு
ஏ ஆமா
நீங்க கால்லா பண்ண மாட்டீங்களா
புரியில
நீங்க கால் பண்ண மாட்டீங்களா
எனக்கு கால் முடிஞ்சிருச்சு காலியாதா பேச முடியு ஆமா
கால் முடிஞ்சடுச்சுனா அதுகப் பண்ண முடியாதா
ஆஹா கால்லரா கால்லியா தா பேச முடியு ஆப்போசிட் சைடு தா பேச
காலியு
ஆஹா அப்பில்லா கெடையா ஒன் எயிட்டி மினிட்ஸ் முடிஞ்சுச்சுன்னா அதுவே முடிஞ்சுரு
அதுவு அதுக்கப்புறோண்டு அந்த காலர் டாஸ்க்கே வராதா
காலர் டாஸ்க் இப்போதைக்கு வராது
ஓகே ஓகே ஓகே அப்போ ட்ரான்ஸ்க்ரிப்ஷன் பண்றீங்களா
நா இது முடிச்சுதா அதுல பண்ண முடியு
சேரி ஓகே ஓகே
இது என்னமோ முடியவே மாட்டேங்கது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு எனக்கு
எனக்கு முடிய போகுது நெனைக்கிறே பாப்போ
ஒரு நாள் நல்லா சமச்சு சாப்டுங்க மீன் ஃப்ரா பிஷ் ஃப்ரை பண்ணுவீங்களா அதுவு பண்ண மாட்டீங்களா
ஆ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவே அது எங்க அக்கா சொல்லி குடுத்தாங்க நா ஃபர் பண்ணாலே ஒடஞ்சு வந்துரு அப்புறோ அக்கா தா வேற மாரி பண்ணனு அப்பறோ சொல்லி குடுத்தாங்க அதுல இருந்து ஒடையறது இல்ல கான்ஃப்ளாரு அவங்க வந்து எதுமே இல்ல மெளகா மெளகா பச்ச மெளகாவ அரச்சிருவாங்களா
நா சொல்ல அ மாரியானு பாருங்க அலசிட்டு மீன் நல்லா அலசி வச்சுட்டு ஒரு பிளேட்ல மெளகாத்தூளு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மஞ்சத்தூளு கார்ன் ஃபிளவரையு அரிசி மாவு மூணையு நல்லா திக் பேஸ்டா கரச்சு வெச்சுக்குரோ
ம்
அதுக்கப்புறோம் அத ஃபேஸ்ட பைண்ட் பண்ற மாரி ஃபிஷ் மேல போட்டு ஃபரீஸ் ஃப்ரீஸர்ல கூட வெசசுக்குலா இல்ல வெயிலு காக்கா தூக்காதுனா வெயில்ல கூட வெச்சுட்டு ஒரு அர மணி நேர ஒரு மணி நேரோ கழிச்சு போட்டு பாருங்க செம்மயா இரு
ஓகே நா இதலா பண்ணி பாக்குறே சண்டே வந்துச்சுனா
அது மீன்லா ஒடையவே ஒடையாது அப்டியே ஸ்டிஃப்பா நிக்கு கான்பிளார்க்கு அதுவு
ஆ ஓகே ஓகே ஓகே
ட்ரை பண்ணி பாருங்க அவளோ ஒங்க கூட பேஸ்னது ரொம்ப சந்தோசமா இருந்துச்சு பரவால்ல நா வரமால் நீங்ள கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா டிஷ்ஷு கத்துக்குறீங்க
ஆமா வயசாயிச்சுல்ல அதா கத்துக்கட்டுதா ஆகனு வீட்ல இருந்தாதா கத்து
ஏ நானு‌ எ கல்யாணம் பண்றப்போ எனக்கெல்லா பருப்பு கூட வக்க தெரியாது அடுப் புல அந்தளவுக்கு மோசமா தா இருந்தே இப்ப இருக்கற புள்ளைங்களா பரவால்லை யூடியூப் நெறைய கை குடுக்குது
ஆமாமா அது இருக் கதுனால தா இப்பல்லா ஓடிட்டு இருக்கு எல்லாருக்கு வண்டி
ஆமா பரவா இல்ல எல்லாமே எல்லாமே தெரிஞ்சுருக்கோ இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கல்லா படிப்பு இது மட்டுந் தா இருந்துச்சு இப்ப இருக்கற பிள்ளைங்களுக்கு நெறையா டெக்னாலஜிஸ்லா
சேரிங்க சிஸ்டர் சரி நா வக்கட்டுமா
இந்த ஒரே ஒரு நிமிஷோ மட்டு பேசுங்களே அவ்ளோதா முடிய போது ஆ
நம்ம எல்லாருக்குமே டென்னோடயே கட் பண்ணிற்லாமே பண்ண கூடாதா
பண்ணீர்ல்லா எனக்கு இன்னு அந்த ஒன் எயிட்டி செகண்ட்ஸ் முடியாததால அ டக்குனு பேசி முடிச்சற்லா அப்டின்ட்டு
ஓகே ஓகே ஓகே அது காட்டுமா என்ன
அது முடிஞ்சுருச்சுனா காட்டு
ஓகே ஓகே
அது இது பண்ணாங்க அப்போதி
நைட்டு சாப்பாடு இனிமே செய்யணுமா
ஆமா டிஃபன் தா
டிஃபனா ஓகே ஓகே இது தோச தா ஊத்தணு
கண்டிப்பா
ம் நானு வாய்ஸ் கேட்டது நீங்கதா குட்டிபுள்ள மாரிதா பேசுறிங்க இன்னு மேரேஜுக்கு பதினஞ்சு வயசு பொண்ணு இருக்க மாரியே தெரியல ஒங்களுக்கு ஒங்க வாய்ஸ் கேக்க
பதனஞ்சு வயசு பொண்ணு இருக்கு எ பாப்பா டென்த் படிக்குது
அதா ஒங்க வாய்சு அப்டி தெரியவே இல்ல சின்ன பொண்ணு மாரிதா இருக்கீங்க ஏனா ஒரு கொழந்த வேனா இப்ப கை கொழந்த அந்த மாரி நெனச்சே பாத்தா டென்த்து பதனஞ்சு வயசுங்கறீங்க எஸ் எஸ் சி கேட்டப்போ
இல்ல இல்ல
ம்
ஓகே சிஸ்டர் நெக்ஸ்ட்டு கால்ல கண்டிப்பா பேசலாம் அ மிக்க நன்றி
ஆ நன்றி